ஹலோ
ஹலோ
உம் எப்படி இருக்கீங்க
நல்லா இருக்குற நீங்க நல்லயிருக்கிங்களா
ஆஹ் நல்லா இருக்கோம் ஆஹ் கேக்குது கேக்குது ஆஹ்
என்ன பண்றீங்க நீங்க சொல்லுங்க உங்களுக்கு என்ன டாபிக் பிடிக்கும்
உம் நீங்க சொல்லுங்க நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னா அத பத்தி பேசலா இல்லனா நர்ம்மலா பேசிக்கலா
கோவில ஏதாது பத்தி பேச பேசலா ஆஹ் சொல்லுங்க உங்களுக்கு கோயில் போறதல்லா ரொம்ப பிடிக்குங்களா
ஆஹ் கோயிலுக்கு போறது ரொம்ப பிடிக்கும் உம் டெய்லி கோயில் இருக்க சொன்னக்கே இருப்போம் உ உங்களுக்கு பிடிக்குமா முருகர் கோயில் எல்லாருமே முருகர் கோயில் பிடிக்கும் பிடிக்கும்னா மு முருகர் கோயில கூட்டம் ரொம்ப வர வச்சுட்டீங்களே எந்த முருகர் கோயிலுக்கு போனாலும் இப்போ கூட்டமாக தான் இருக்கு ஆஹ் ஆஹ்
கண்டிப்பா அப்படிதான் போயிட்டுருக்கு
சென்னையில ஒரு சிறுவாபுரி கோவில் ஒண்ணு இருக்கு
ஆமா
கேள்விப்பட்டிருக்கீங்களா
ஆஹ் பட்டிருக்கேன் கேள்விப்பட்டிருக்கேன்
ஆஹ் ஆஹ் ஆஹ்ஹ் நீங்க சென்னையா
இல்ல இல்ல இல்ல நான் திருச்சிதான் இங்க தான்
இஸ் ஆஹ் நாங்க அடிக்கடி போயிருக்றோ அந்த கோவில் எல்லா முன்னாடி கூட்டமே இருக்காது நாங்க சென்னை
ஓகே வீடு பக்கத்துலே தான் இருக்கீங்களா
ஆமா ஆமா ஆமா கொஞ்ச தூர சிறுவாபுரி வந்து ஒரு ரெண் ஒன்ர மணி நேர அப்டி போற மாரி இருக்கும் வண்டியில ஆ பக்கத்துல தான் இருக்கு அந்த கோயில் வந்து சும்மா அப்பம்ல்லா கூட்டமே இருக்காது சும்மா காலியா போனோமா சாமிய பா்த்தமா வந்த அப்டினு இருக்கும் ஆனா இப்ப கூட்டம் பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு மணி நேரம் லைன்ல நின்னா தா சாமிய பாக்கலா
ஆமா
அந்த மாதிரி ஆயி போச்சு முருகர் கோவில் ஆமா யூடியூப்ல பேமஸ் ஆக்கிட்டாங்க எல்லா இங்க போனா நல்லது இத்தன வாரம்போனா நல்லது அப்டின் சொல்லி ஃபேமஸ் ஆக்கிட்டாங்க அதனால பாத்தா கூட்டொ திருச்செந்தூருக்கு போனா கூட எ எவ்வள் நேரொ நிக்க வேண்டியிருக்கு தெரியுமா
ஆஹ் வருஷத்துக்கு ஒரு தடவ இல்லனா ரெண்டு தடவ நாங்க திருச்செந்தூர் பொயிட்டு வந்துருவோ ஆ எங்க முட் புடிக்கு அதனால நான் எப்பயாருந்தகலு திருச்செந்தூர் பொய்ட்டு ஒரு இந்த தடவ நா சஷ்டி ஆரம்பிக் கிறப்ப கரெக்டா அங்க பொயிருவோ
ஆஹ் ஆஹ் ஆஹ் ஆஹ் ம் இப்பம்லா திருச்செந்தூர்ல நார்மல் டையம் போனா கூட அந்த மாரிதா சஷ்டி வெரதெல்லா இருப்பிங்ளா
நாமா
உம் உம் உம் நாங்க கூட சஷ்டி வெரதெல்லா இருப்போ ஆறு நாளு
சஷ்டி வெரதொ இருந்துட்ருக்கப்பையே நாங்க அங்க பொயிட்டு வந்துருவோ
ஆஹ் ஆஹ் ஆஹ் திருச்செந்தூருக்கு
நிபா அது போனாதா எனக்கு ரொம்ப மன திருப் தியாருக்கு
ஆஹ் ஆஹ் ஆஹ் ஆஹ் ஆஹ் ம் ம்
னு எல்லா கூட்டிட்டு அது ஒரு டூர் மாரி போணும்னா நாங் போவோ ஆனா அ சஷ்டி டைம்ல போனோனு வச்சுக்கோயே நூறு ரூபா டோக்கன்லா ரொம்ப ஃப்ரீயாருக்கு டக்குன்னு சாமிய டக்குன்னு பாக்க முடியா போன சு ரெண்டு மணி நேர் ரெண்ர மணி நேரொ ஆகு
ஆஹ் அது அப்போ இப்பொ நீங்க இந்த வருஷெல்லா போனீங்கனு வச்சிக்கோங்க என்னைக்கி போனாலுமே அஞ்சி மண் நேராகுது து திருச்செந்தூர்ல கூட்டோ நாங்க இப்ப லீவுக்கு பொயிருந்தோ எங்களுக்கு அம்மா வீடு அங்க தா போயிருந்தோ அய்யோ கூட் டமா அது பொயிட்டு ஏண்டா போணோங்குற அளவுக்கு ஆக்கிட்டாரு அந்த மாதிரி கூட்டோ இருந்தாலு ஒரு அஞ்சு நிம்ஷொ அவர பாக்கணு அப்டின் நெனைக்
அதே நிம்மதியா பாக்கவுட மாட்டாங்க போ
ஆமா போங்க போங்கன் தொரத்திருவாங்க. உம் உம் உம் உ அதுதா உம் உம் உம் உம் உம் உம் அதே மாதிரி திருப்பதி போனா கூட அப்படித்தான் கூட்டத்துல தள்ளி கள்ளி போவோம். ரெண்டு நிமிஷம் ஆஹ் ஆஹ் ஆஹ் ஆஹ் ஆஹ்
ஆமா திருப்பதி அஹ் திருச்செந்தூர் தோத்துனு அஹ ஐம்பத்த தொல்ற வேகம் தூர தந்தே பாரத்துட்டே வரணும். சாமியா ஆனலா ஒரு அஞ்சு ஆமா ன்னோ முட்டு இருக்கப்பவே சாமியும் கணக்கு காம் சான் போய தடர்மல்
உம்
ப்ப அவ்ளவுோவ ரிஸ்க் எடுத்துட்டு போறதுனா இப்பாம் தறத இல
விரும்புறதுல அதனாலதான் இப்போ நம்மளுக்கு போறதுக்கே இது இல்லை போனா இவ்வளவு கூட்டம் இருக்கு பசங்களை வச்சுட்டு இருக்க முடியலையே அப்படின்னுனு தோணுது. உம் எந்த கோயிலுக்கு போனாலும் கூட்டம் தான் இப்போ இந்தந்த கோயிலு இல் நிறைய பேரு இப்ப பக்தியயிட்டாங்க
ஆமா அத முருகன் பக்தினா சும்மா சொல்லவே தேவக்
தான் இப்ப முருகர் பக்தி தான் ரொம்ப அதிகம ஆயிட்டாங்க. அது கூட அ யூடியூப்ல போட்டுதான். இவர குட்டாப் இப்படி நடக்கும், அப்படி நடக்கும் அப்படின்னால எல்லாருமே முருகரோட பக்தர்யிட்டாங்க. அதனால் அம்மன் கோவில்லனால் இப்போ போனீங்கன்னா காலியாக இருக்கு போனோன்னா பார்த்துட்டு வந்துடலாம் அந்த மாதிரி ஆயிடுச்சு உம் பெரிய பழையானு ஒரு கோவில் இருக்காங்க எப்பவும் கூட்டம் இருக்கும் பார்த்த இப்ப சிறுவா புரி அதும் பக்கத்தல பக்கத்தல இருக்க சிறுவாபுரியல புள் கூட்டம் இருக்கு அங்க போனா காலியா இருக்கு அம்பால பா த்து வந்துலா அந்த மாரி இருக்கு உம்
கண்டி ஒவ்வொரு கோயிலு யூடிப்பு பேஸ்புக் மூலமாவே மா ஃபேமஸ் ஆக் போறாங்க
உம் நீங்க திருச்சில சமயபுரம் பக்கத்துல இருக்குல்ல
ஆமா நாங்க சமையபுரத்துல தா இருக்கோ
சமயபுர ம் ம் ம் ம் அந்த கோவிலுக்கு தா வரணுன்னு எனக்கு ரொம்ப நாளா ஆச செரி அதுக்கு தா ஒரு நாளு போலான்னு பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கோ ம் ம் ம் ம் ம் ம் ம்
கண்டிப்பா உங்களுக்குன்னு ஒரு டைம் அமையு அப்போதைக்கு கண்டிப்பா போங்க
அதா அதா ம் ரொம்ப நாளா நா கேட்டுட்டுருக்கே மத்த எல்லா கோயிலுக்கு பெய்ட்டே அங்க உள்ள கோயிலு எல்லாமே அந்த ஊர் சைடு அம்மா வீடு வந்து திருநெல்வேலி பக்கத்துல அங்க உள்ள கோயிலுக்கு எல்லாமே பெய்ட்டோ செரி சமயபுர தா போணு ஸ்ரீரங்கொ சமயபுரொ போணுன்னு ரொம்ப நாள பிளான்னு போய் அந்த அம்மாவ பாக்கணு ம்
நாங்களே போறதே இல்ல
இல்ல ம் எப்பவுமே பக்கத்துல இருக்கறவங்க போகமாட்டாங்கங்க ஆ தூரத்துலருந்து வரவங்கதா அதிகமா இருக்கு ம் நாங் இப்ப கூட முன்னாடி திருச்செந்தூர்ல இருக்குறோன்னு தா பேரு பக்கத்துல ஆனா போகவே மாட்டே என்னைக்காவது ஒரு நாள் போவோ இப்ப பாத்தா எங்கெங்கருந்தோ வந்து திருச்செந்தூர் பாக்குறாங்க அப்பதா நிக்கிற தா நாம பக்கத்துலருந்து இத்தன்னாள் பாக்கலயா அப்பம்லா காலியாருக்கு ஆனா இப்ப பாருங்க பாக்க முடியுதா அந்த மாதிரிதா
அதுயில்லாம இந்த யூடியூப்பாலேயேதா முருகனுக்கு கொஞ்சமாவது ஃபேமஸ் ஆனது
ஆமா ஆமா யூடியூப்னாலதா நெறைய கோயில் பேமஸ் ஆனது ம் ம் யூடியூப் இல்லன்னா நம்ளுக்கு நெறைய கோயில் எங்க இருக்குன்னே தெரியாம பொயிடு இங்க
திருச்செந்தூர்லா ஒரு அஞ்சு ஆமா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி திருச்செந்தூர்னா எப்டி இருக்குன்னே யாருக்குமே தெரியாது அந்தளவுக்
அதுதா ம் அப்டிதா இருந்துது உண்மையாவே ம் ம் ம் ம்
இப்டிலா இருக்குங்றது தெரியாது
ம் ம் ம் ம் ம் இது இப்போ அவ்ளோ ட்ரெண்ட் ஆய்ட்டு ம் ம் ம் ம் ம் ம் ம் வேற எந்த கோயிலுக்கெல்லா பெய்ரிக்கீங்க பழனிலா பெய்ரிக்க்கீங்களா
பக்க தா பழனி பெய்ருக்கே எங்கருந்தாலு திருச்செந்தூர் வருஷத்து ரெண்டு தடவ போய்ட்டு வந்துருவே
ம் ம்
ஆனா பிளான் பண்ணி வச்சாலா போ முடியாது திடீர்ன்னு சடனா பிளான் பண்ணாதா போ முடியு
போ முடியு ம் ம் ம் ம்
அப்டின்னு கெளம்புனாதா கெளம்ப முடியு
போ முடியு ம் நாங்க இந்த வருஷ லீவுக்கு தா பழனி போனோ காலியா இருந்துது பழனி என்னவோ அன்னிக்கி எங்களுக்கே ஆச்சிரியமா இருந்துது
பழனி அவ்ளோ நல்லது
ஆஹ் ஆஹ் ஆஹ் ஆஹ்
லீவ் நாள்ளலா போக்கூடாது ஸ்கூல் நாள்ல வேணா போலா
ஹ்ம் ஹம் ஹ்ம் ஹ்ம் ஆனா நாங்க லீவ் நாள்ல தான் போனோம் ஆனா லீவு வுட்ட மறுநாளே நாங்க போய்ட்டோம் அதுனால கூட்டமே இல்ல உம் உம் போய் நல்லா சாமி பாத்துட்டு வந்தோம்
கண்டிப்பா வேற எந்த கோயில்க்கு நீங்க போய்ர்க்கீங்க சென்னை சுத்தி
சென்னை சுத்தி மேல்மருவத்தூர் போய்ருக்கோம்
எங்க
மேல்மருவத்தூர் மேல்மருவத்தூர்
ஆஹ் மேல்மருவத் ஓக்கேங்ளா
தூர் கேள்விப்பட்ருக்கீங்ளா ஆஹ் அங்க போயிருக் உம் உம் உம் உம் அதா சென்னைய சுத்தி நெறைய கோவில் இருக்குதுங்க
ஆமா சென்னைள வடபழனி கோயில்லா போய் ரொம்ப நாள் ஆச்சு
ஹ வடபழனி கோயில்லா நாங்க வருஷபொறப்புக்கு போனோம் வருஷபொறப்புக்கு போனா வடபழனி கோயில்ல ஒரு அஞ்சு கிலோ மீட்ருக்கு கூட இருப்பாங்க ஆளுங்க நிக்கிறாங்க அவ்வோளவு கூட் கூட்டோம் ஆஹ் பாத்துட்டு அப்டியே திரும்பி வீட்டுக்கு வந்துட்டோம் அஹ் எல்லா கோயிலுக்கும் உள்ள நாங்க போயிருக்கோம் உம் உம் உம் உம் உம் வாரோம் ஆனா ஏதாது ஒரு கோவில் தான் போலாமா அப்டினு திருத்தணி பக்கம் தானா திருத்தணி போய்ருவோம்
கண்டிப்பா
உம் உம் உம் திருப்பதி போறது தான் அவ்ளோவு விருப்பம் இருக்காது அங்க போயி அடைச்சு போட்டு இருக்கணும் இப்ப திருவாமலை எடுத்தீங்கன்னா அவ்வளோ கூட்டோம் இப்ப வருது திருவண்ணாமலைல
ஆஹ் அது வரும் ஏன் கிரிவலம் போறோமா ஆமா உசப்பு ஆஹ பௌர்ணமிக்கு மட்டும் தான கிரிவலம்
ஆமா பௌர்ணமிக்கு மட்டும்தான் கிரிவலம் ஆனா முன்னாடி கிரிவலம் எல்லா யாரு ஏதோ ஒருத்தர் தான் போவாங்க நெறைய பேர் போ மாட்டாங்க இப்போ பாத்தா இப்ப கிரிவல பாதையில கூட அவ்வளவு கூட்டம் வருது ஃபுல்லா ஆந்திரா காரங்க நெறைய அவங்க தான் வந்து நெ ஏ அந்த கோயில்ல சாமி நெறைய்யா கும்ப்ட்றாங்க கேட்டனா அவங்களுக்கு நல்லதுன்னு யாரோ சொன்னாங்கன்டு அவனுங்க தா வராங்க அவ்வள கூட்டோ சித்ரா பௌர்ணமிக்லா காலகிரிவலத்துக்கு பொயிட்டு காலே வைக்கிறக்கே எடமில்லை நடக்றதுக்கு தெ நமா மாமனா ஏஞ்சு அஞ்சு மணி நேரத்தில நடப்போன்னா அப்பொ ஒ ஒன்போது மணி நேரோ ஆன மாரி ஆயிட்டு நடக்றதுக்கு அந்த மாதிரி ஆய்ச்சு ம் அவ்வள கூட்டொ ம் சரிங்க தோழி
நா ஏ நீமா
ஆயிருச்சு எ ம்கு நன்றி